ம் கேக்குதாமா ஹலோ ஆ கேக்குதுமா சொல்லுங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கங்க்கா நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கம்மா என்ன சாப்பாடு செஞ்சிங்க இன்னக்கி
ஆ ஆ வத்த கொழம்
மார்னிங் என்ன டிஃபன் பண்ணிய லன் லன்ச் கேக்கல டிஃபன் தோச தக்காளி சட்னியா
க்காளிச்சட்னி ஆ ஆமாக்கா நீங்க என்ன சாப்
உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன
என்னோட ஃபேவரட் ஃபுட்டு புடு எல்லாமே புடிக்குங்கா மட்டன் புடிக்கூ மட்டன் பிரியாணி நா பண்றதா ஆ
ஆமா
மட்டன் மட்டன் கொழம்பு நல்லா வப்ப
மட்டன் கொழம்பு வப்பீங்களா எப்டி வப்பீங்க சொல்லுங்க
ம் நா எங்க வீட்ல இருக்றப்பக்கா அம்மா வந்து புளி ஊத்தி வப்பாங்க இஞ்சி பூண்டுலா போட மாட் டாங்க ஆனா இங்க கல்யாண பண்ணி வந்ததுக்கப்றோ மாமியார் வீட் ட்ல வந்து அந்த பட்ட க்ராம்பு இஞ்சி பூண்டுலா போட்டு வெங்காயொ தக்காளி ஆ ஆ
ப்றோ இது தேங்காவு தேங்கா அரச்சி போட்டு வெப்பாங்ககா
உங்க வீட்ல இருக்கும்போது நீங்க வந்து புளி ஊத்தி வெப்பீங்கன்னா எப்டி புளிக் கொழம்பு வெக்கிற மாரி வெச்சு போடுவீங்ளா
ஆஹா இல்லக்கா பொறிச்ச கொழம்பு மேரிதா அதுவு தேங்கா அரச்சி போட்டு கொஞ்சொ புளிக்கரச்சு ஊத் துவாங்க முருங்கக்கா முள்ளங்கிலா போடுவாங்க அது ஒரு மாரி டேஸ்ட்டா இருக்குங்க்கா
ஆ எங்க வீட்ல வந்து வெ வெறு புளி கொழம்பு இருக்கூ நாங்களு புளி இது பண்ணுவாங்க எங்க அம்மா வீட்ல வந்து புளிக் கொழம்பு மாரியே வச்சி மட்டன் போட்டுடுவாங்க அதுல
நல்லாருக்குமாக்கா
நல்லாருக்கூ எங்க வீட்ல எங்க சைட்ல உள்ளவங்க எல்லாருமே அப்டிதா சாப்டுவாங்க நல்லாருக்கூ நா மேரேஜ் ஆயி போ போகவு வந்து ஃபஸ் டைம் மட்டன் வாங்கிட்டு வந்து குடுக்கவு நா என்ன பண்ணி த எங்க வீட்ல செய்ற மாரியே செய்ய தெரிமானு கேட்டாங்க செய்ய தெரியு சொல்ட்டு எங்க வீட்ல செய்ற மாரி செஞ்சுட்டே அங்க வச்சு ஓட் ட்டு ஓட்டுன்னு ஓட்றாங்க புளி கொழம்புல கறியப்போட்ட ஒரே ஆள் தெரியாது
கா நா இங்க கிட்ட ஃபஸ்ட் டைம் வந்து எங்க வீட்ல வெக்கிற மரி வச் வச்சு குடுத்தப்ப என்ன என்ன இப்டி இருக்கு யாராது புளி மட் டன்ல போய் புளி ஊத்துவாங்களான் சொல்லி அப்டிதா சொல்லி
அதா நீங்க சொல்லவு எனக்கு அதா ஞாபோ வந்துச்சு
ஆனா வந்து அதுக்கப்றோ அந்த டேஸ்ட் அவுங்களுக்கு புடிச்சிருச்சுக்கா நல்லா இருக்கு நீ வெக்கிற மேரி அதயு வையி இப்டியு வையி மாத்தி மாத்தி வையின் சொல்வாங்க
ம் ம் ம் அதுதா நா இப்ப இன்னுமு செய்யல யாருமே அந்த கொழம்ப அக்சப்ட் பண்ணிக்கவே இல்ல இங்க யா அதனால நா எங்க எனக்கு ஆனா அந்த கொழம்பு ரொம்ப புடிக்கு சிக்குனுமே செரி புளி கொழம்பு மாதிரி வச்சுட்டு சிக்கன் எங்க வீட்ல போட்டுடுவாங்க
ஆ ஆ
அது அது வந்து எனக்கு எங்க அண்ணனுக்குலா ரொம்ப புடிக்கு நா அதனால எங்க வீட் ட்டுக்கு போம்போது அத செஞ்சு குடுத்துருங்க அத செஞ்சு குடுத்துருங்க அப்டி சொல்லிட்டு அங்க போய் தா சாப்புர்றது இங்க யாருமே சாப்ட மாட்டாங்க இங்க தேங்கா அரைச்சி தேங்கா அரைச்சி ஊத்துனாதா அத வந்து நான் வெஜ்னே அக்சப்ட் பண்ணிப்பாங்க இவங்க
ஆ ஆனா நாங்க தேங்கா அரைச்சு ஊத்துவோ புளி ஊத்துனாலு அப்பதா கொஞ்சோ இதாருக்கு இல்லாட்டி
ஆ நீங்க கெட்டியா இருக்குன் சொல்லிட்டு செய்வீங்க ஆனா எங்க வீட்ல அது செய்யவே மாட்டாங்க
ஆ ஆ நீங்க சொல்றது கொஞ்சோ வித்யாசமாதா இருக்கு எனக்குமே அ
எங்க வீட்ல சாப்பாடெல்லா வித்தியாசமா இருக்கு நா போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருந்தே அங்க போய் எனக்கு அது அடாப் டாவுறதுக்கே ரொம்ப நாள் ஆணுச்சு இப்ப வந்து நாங்க தனியா தான இருக் க்கு இங்க உள்ளது பாதி செய்வே அங்க உள்ளது பாதி செய்வே அந்த மாரி பேய்டுச்சு
அ அப்டி நம்ம தனியா இருந்தா நமக்கு புடிச்ச மாரி கொஞ்சோ செஞ்சுக்குலா ம்
ஆ புளிக்கொழம்பு தா வைப்பே மீன் கொழம்பு செய்றதுக்கு எல்லாத்துக்குமே புளி கொழம்பு மாரி வச்சு தா வைப்பே ப்பாங்க எங்க வீட்ல
ஆ ஆ
புளி கொழம்பு தா வைப்பே ஆனா அதுல லைட்டா தேங்கா அரைச்சு ஊத்திருவே ரொம்ப தேங்கா அவங்கள மாரி ரொம்ப தே தேங்கா அரச்சு ஊத்த மாட்டே லைட்டா தேங்கா அரச்சு ஊத்திடுவே ரெண்டு பேருக்கு நடுவுல வைக்கிற மாதிரி வைக்கே ஆரம்பிச்சுட்டே இல்லன்னா எனக்கு சாப்ட புடிக்காது இப்ப கூட வந்து எங்க வீட் வீட்ல அ ஒரு கடைல நேத்து லேட் ஆயிடுச்சுன் சொல்லிட்டு ஒரு வீட் வீ்ட்லயே வந்து அவங்க வித்து வித்துட்ருந்தாங்க இந்த மாரி கொழம்பு ம மீன் கொழம்பு எல்லா செஞ்சு விக்கிறாங் செரி லேட் ஆயிடுச்சே நம்ம வாங்கிட்டு போயிடுவோ சாதோ மட்டு வடிச்சுப்போ அப்டின் சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தே அப்டியே எங்க பாட்டி செஞ்சு குடுத்த டேஸ்ட்டு நா அதா சொல்லிட்ருந்தே பாட்டி சாப்பாடு ரொம்ப நாள் கழிச்சு சாப்ட்ட மாரி இருக்கு ஏ புளி கொழம்புல மீன போட்ருக்கீங்க நீங்க அது வந்து ஒரு ஒரு டேஸ்ட்க்கு வேற சொல்லிட்ருக்கீங்களா நீங்கனு அததா இத மாதிரிலா கெடைக் கிடைக்காது ரொம்ப எங்கயுமே வேற எந்த ஹோட்டலையு அது மாரிலா கிடைக்காது இந்த மாரி எங்கயாவது வீ இல்ல எங்க வீட்டு சைட்ல செய்யறவங்க யாராவது இருந்தா தா சாப்ட முடியு
அ எனக்குமே எங்க அம்மா செய்றதுலா எல்லா டேஸ்ட்டு அது நம்ம ஒரு இருவத்தஞ்சு இருவத்தி ஆறு வருஷ அதே சாப்ட் விட்டோல்ல அந்த டேஸ்ட் நமக்கு ரொம்ப புடிச்சிடு இங்க வந்து கொஞ்ச பழகிக்க கஷ்டமா தா இருக்கு அப்ப ஆனா எனக்கு மேக்சிமம் எல்லாமே சேமா தான்கா இருந்துச்சு இந்த ஒன்னு ரெண்டு தா கொஞ்ச வித்தியாச மாரி இருந்துச்சு அப்பற நா நீங்க சொல்ற மாரி நானும் தனியா வீடு வந்து சமைக்கிறோனே எனக்கு புடிச்ச மாரி செஞ்சு செஞ்சு அதே அவங்களுக்கு புடிச்சி அ ஆமா அப்டியே புடிச்சிருச்சு ஹ அந் அந்த அளவுக்கு ஆனா அது டேஸ்ட் நல்லா இல்லாமலு இருக்காது அதனால அவங்களுக்கு புடிச்சிட்டு
அ எங்க வீட்ல ரொம்ப சிக்கன் செய்யவே மாட்டாங்க எங்க அம்மா வீட்ல இங்க வந்து ரொம்ப சிக்கன் செய்வாங்க சிக்கன் அது அதுவும் வந்து இந்த கிரில் சிக்கனு இதெல்லா வந்து எனக் இப்ப ஃபுட் பாய்சன் ஆயிடு ஒரே ஒரு பீஸ் சாப்ட்டாலு ஃபுட் பாய்சன் ஆயிடு
அச்ச அச்சோ சிக்கன் ப்ரோட்டீன் தானக்கா ஏ
என்ன சிக்கன் நார்மலா எனக்கு செஞ்சு சாப்பிட்டா எனக்கு ஒண்ணு ஆவாது எங்க வீட்டுல செய்யறாங்கல்ல அது மாரில்லா சாப்ட்டா எனக்கு செஞ்சு பாத்து எனக்கு எங்க வீட்ல இருக்கிற வரைக்கு அது மாரிலா எந்த ப்ராப்ளமு வந்தது கெடையாது ஏ எப்ப இங்க வந்து இந்த கடைல ஒரு தடவ சவர்மா சாப்ட்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல அட்மிஷன் போட்டா ஒரு தடவ ஒரு தடவ ஒரு தடவ கிடயாது கிரில் சிக்கன் வந்து பல தடவ சாப்டுட்டுட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்ருக்க நானு இவங்க கேட்க மாட்டாங்க பழகிக்கணு பழகி ணும் அவங்கலாம் போய் ஹோட்டல்ல நெறைய இந்த ஐட்டம்ஸ்லா சாப்புடுவாங்க நா சாப்புடும் போது ந அந்த மாரி ஹோட்டல் தா போவாங்க அங்க போனா வேற எதுவுமே இருக்காது நா கேக்கற இட்லி தோசலா அங்க கிடைக்காது அங்க இருக்கற அப்போ அவங்க ஆப் கிரில் தா சொல்லி ஆவணும் மினிமம் குவாண்டிட்டி ஆப் கிரில் எடுத்து அவங்க மட்டு சாப்ட முடியுமா ஷேர்ரு நீம் அ அ ஏ போறது மேக்சிமம் மேரேஜ் ஆன புதுசுல நானு இவங்களு தான போவோம் போனா பையன் பொ சின்ன பையன்னா இருப்பா கொஞ்ச நாள் வரைக்கு அப்படிதா அப்ப அந்த பையன் ரொம்ப சாப்பிட மாட்டா அவன் கொஞ்சோ சாப்டுவா வா அந்த ஆப் கிரட இவங்களு புல்லா சாப்ட முடியாது அப்ப நீ ஒரு பீஸ் சாப்டு நீ ஒரு பீஸ் சாப் சாப்டுனு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணி என்ன ஊட்டி சாப்பட வச்சுட்டு எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு
ஆ ஆமா ப பாப்பா என்ன படிக்கிறாங்க
பாப்பா வந்து ச தேர்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்கா
தேர்ட் அ தம்பி என்ன படிக்கிறாங்
தம்பி வந்து எயி்த்
ஆ சரிங்க அக்கா நீங்க ஒரே பொண்ணுங்களா? ஆ அண்ண, தம்பிக்கா
அண்ண அண்ண ஒருத்தவங்க தம்பி ஒருத்தவங்க.
ஆ சரிங்க அக்கா சரி.
நடுவுல நானு
ஆ சரிங்க அக்கா
ம் ம் அதனால ஃபுட்டு வந்து நம்ம லைஃப் ஸ்டைலயே மாத்திரு
ஆமாக்கா
அப்புற நா நிப்பாட்டிட்ட பாப்பா வந்து பொறந்தது அப்ரோ நா நிப்பாட்டிட்ட அந்த கிரில் சிக்கன சாப்ஸ் சிக்கனே சாப்றது நிப்பாட்டிட்ட நான்வேஜ் சாப்றது நிப்பாட்டிட்ட
நல்லதுதா நான்வெஜ் சாப் ப்றவு நல்லதுதா சொல்றாங்க இப்டி அடிக்கடி உங்ளுக்கு ஒத்துக்காம போ ஹாஸ்பிட்டல் போற மாரி இருந்து ச்சினா பயமா தான இருக்கு அப்புற பிளட்ல போய் ஏதாவது கலந்துருச்சின்னா நமக்கு அது ஒரு அலர்ஜி ஆட்டமே போய்டும்கா சேஸ்ல ஏதாவது அந்த அரிப்பு ஏதாவது தண்டிப்புல்லா வர ஆரம்பிச்சிரு ஒத்துக்காதத சாப்ட கூடாதுதா
அது வந்து எனக்கு ஒத்துக்காதுன்னா டிசென்ட்ரி மோஷன் அ அ வ வாமிட் ரெண்டுமே ஓ சேர்ந்து போகு
ஓ
ஒன்னு மட்டு ஆகாது ரெண்டுமே போகு ரெண்டுமே ஆகு வாமிட்டும் எடுத்த மனிக்கி இருப்ப நைட்டு புல்லா பாருமோ டிசன்டரிம் போயிட்டு இருக்கு அப்போ ஒரு நாள் ஃபுல்லா ரெண்டுமே போனிச் சின்னா போய் சேத்தர வேண்டியதா
ஆமா ரெண்டுமே ரொம்ப கஷ்டமான விஷ்யோ வரவு கூடாது தாங்கவு முடியாது
அது ரொம்ப நாள் கழிச்சி நேத்துதா நா திருப்பி கிரில் சிக்கன் ஒரே ஒரு பீஸ் சாப்ட நாங்க ரொம்போ கம்போட் இண்ணாங்க சரி நேத்திதா வந் வந்து ரொம்ப நாள் கழிச்சி நான்வெஜ் இப்பதா சாப்ற ஒரு ஒரு ஒரு வாரமா தா சாப்புடுற அப்பதா வந்து சரின்றத ஏனாஃப் வெயிட் வந்து நா எப்ப நான்வெஜ் விட்டநோ அப்ப வந்து வந்து வெயிட் ஏற ஆரம்பிச்சிருச்சி எனக்கு
ஆஸ்
அது ரீசனே எல்லாருஸ் சொல்ல ஆரம்பிச்சட்டாங்க நீ நான்வெஜ் விட்டதுனால தா இவ்ளோ வெயிட் ஏறுது உனக்கு
நான்வெஜ்னா எல்லாத்தையுமே விட்டுட்டீங்ளா ஃபிஷ்ஷு மட்டனு இறால் நண்டு எல்லா முடிக்குமாக்கா
எல்லா புடிக்கு ஆனா வந்து எல்லாமே நா கொஞ்ச கொஞ்சமா தா சாப்டுவ ஆனா இப்ப எதுவுமே சாப்டாம விட் விட்டுட்ட எனக்கு அந்த இது உடம்பு வீணா போறது பாக்கவு எதுவுமே சாப்டாம விட்டுட்ட இ இப்ப வந்து எல்லாரு திருப் இப்ப இத சொல்லவு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸ் இருக்கு விட்டு
விட்டு அஅ
விட்டு ஆ பா பாப்பாப் பொறந்ததுக்கு அப்புறோ வந்து ஒரு தடவ அட்மிஷன் போட்டோ அப்போ விட்டது அவ்ளோதா பாப்பாவே அப்டிதா
என் எங்க ஹஸ்பண்டுக்குக்கா இறால் நண்டு சுத்தமா புடிக்காதுக்கா இது வரைக்கு லைஃப்ல அவுங்க சாப்டதே இல்ல அது அது ரொம்ப அவுங்க மிஸ் இப்ப எப்பிடிங்க இதப் போய் சாப்டாம இருக்கீங்க அவ்ளோ டேஸ்டா இருக்குன்னா அவுங்க இங்க கிராமத்துல வாழ்ந்தவங்கக்கா அந்த கொளத் குளத்து மீனு அத மாரிதா நெறைய சாப்ட்டுருக்காங்க அ அதனாலப் கடல்ல உள்ள எதுமே அவுங்கள சாப்டது கெடையாது இன்னைய வரைக்கு சாப்டவு மாட்றாங்கக்கா
நண்டு வயல் நண்டுல்லா வருமே அதுவுமா சாப்ட்டதில்ல
அதுமே அவுங்க வீட்ல வாங்கி நண்டுல்லா செஞ்சதே கெடையாதாங்கா இது வரைக்கு லைஃப் நண்டு இறாலு கடல் மீனு மூனுமே சாப்ட்டது கெடையாதுக்கா மட்டன் சிக்கன் ஆ நாட்டு மீனு
ம் ம் எங்க வீட்லயு அப்டிதா இப்பதா வந்து எங்க அண்ணனுக் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இப்போ இப்பதா வந்து அப் இப்ப வந்து இதெல்லா சாப்டக் கூடாதுனு சொல்லிட்டாங்களா அது ஆ மட்டன் சாப்டக் கூடாதுன் சொல்லிட்டாங்க
அ அது கொலஸ்டாலு அ
அதனால வந்து அதே மீனும் வந்து நாட்டு மீன்லா சாப்டக் கூடாதா கடல் மீன்தா சாப்புட்ணுமா
கடல் மீன் தாக்கா நல்லதுன்னு சொல்லுவாங்க இவுங்கதா நாட்டு மீனு அது அதப் பாத்தாலே பெருஸ் பெருசா நல்லாவே இல்ல அதப் போயி சாப்புட்றாங்க நம்ம கடல் மீன்லா குட்டிக் குட்டியா நல்லாருக்கு அத சாப்ட மாட்றாங்க
அதுக்கப்புறோ இப்பதா எங்க வீட்டுலயு செஞ்சதே கெடையாது ந கடல் மீன்லா நீங்க சொல்ற நண்டு இதெல்லா வந்து து இறால்லா வந்து இங்கேயு கல்யாணோ பண்ணி வந்ததுக்கு அப்புறந்தா நா செஞ்சது அதுக்
அப்பனா நீங்களு சாப்டதே இல்லையாக்கா அதெல்லா மின்னாடி
முன்னாடி சாப்டது கெடையாது மேரேஜுக்கு முன்னாடில்லா
ஆ
மேரேஜுக்கு அப்புறந்தா நா சாப்டுருக்கே எறால் எறாலு ம் ஆ நண்டு வந்து வயல் நண்டு வரும் பாத்தீங்களா அத சாப்டுவோ கல்யாணத்துக்கு க்கு முன்னாடி வயல்நண்டு வந்து வாங்கி செய்வாங்க அத சாப்பிடுவே
ஆ
எறால் புடிக்கு எனக்கு ஆனா கடல் நண்டு எனக்கு புடிக்காது
ஆ செரிங்கக்கா ஆமா பெருசு பெருசாதா இருக்
எனக்கு என்னமோ அது ஒரு மாரியாவே ஃபீல் ஆகு அத சாப்பிடும்போது பயமா இருக்கற மாரியே ஃபீலு அதனால நா செய்யவு மாட்டே சாப்டுறதுங் கெடையாது வயல்நண்டு வந்துச்சுன்னா வறுத்து வச்சிருவே அது வேணா ஓகே அது எனக்கு புடிக்கு இது இ இறால் வந்து ஏ பாப்பாவுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அதனால இப்ப ரீசண்டா செய்
ஆ ஆமாக்கா இப் போ றால் நண்டுல்லா சில புள்ளைங்களுக்கு சாப்டா ஒதடு வீங்கிக்குது ஒரு மாரி அரிக் க்குது அலர்ஜி ஆயிடுதுக்கா ஆ
அவனுக்கு வந்து இந்த ஒரு ஒரே ஒரு குட்டி இது மாரி வருது எப்புடி சொல்றது பரு மாதிரி வரு இல்லையா அது மாதிரி வருது அது பாத்தீனா தண்ணி கொத்து இருக்கு இல்லையா அது மாரி சின்னதா வருது அந்த தண்ணி வந்து இன்னொரு எடத்துல பத் து இன்னோரு எடத்துல ஆகுது அப்டியே ஸ்ப்ரெட் ஆயிட்டே வருது அவளுக்கு
ஆ
அது வந்து நா வந்து எதனால வருது எதனால வருதுன்னு தெரியாம ரொம்ப நாளா இருந்தே அப்பறமேட்டுதா கண்டுபுடிச்சே இந்த இறால் சாப்புட்ற அந் அடுத்த நாள் வந்து அவளுக்கு அந்த எஃபெக்ட் ட்டு வந்துடுது
ஓ டாக்டர்ட்ட அத பத்தி எது கேட்டீங்களா அக்கா அப்றோ லைஃப் லாங் சாப்டாமலே இருக்க முடியுமா எதனால இப்டி அப்டின்
இல்ல உங்க டாக்டர்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு தா போனோ இறால் சாப்டதுனால தா இப்டி ஆயிரு ஆகுதுங்குறத நா டாக்டர் ட்ட கன்சல்ட் பண்ணுன ட்ரீட்மெண்ட்டுக்கு போயி அவளுக்கு காது தோடு இருக்குல்ல அவ் அவ அவங்க வந்து அவளுக்கு எ மு மு முன்னாடிலா எப்டி ஆனுச்சுன்னா இங்க காது இருக்குல்லையா தோடு போடுவோ இல்லையா அந்த எடோ ஃபுல்லா புண்ணா அப்பிடியே ஆ தண்ணி கோத்த மாரி நின்னுடு ஆ க கடைல போட்டது புரோட்டா
ஓ விக்கிறது புரோட்டா ஆ
மண்டைலலா அப்பிடியே போகு ஸ்ப்ரெட் ஆயி அந்த தண்ணி பட மண்டைக்கி போயி ச த ஸ்ப்ரெட் ஆயிட்ருந்துச்சு அதனால நா ஹாஸ் பிட்டல் போனதுக்கு பேன் நெறையா இருக்கு அவளுக்கு அந்த பேன்னாலதா வரு து அது வந்து இன்னொரு எடத்துல பரவுது அதனாலதா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்டின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த ட்ரீ இதுதா குடுத்துட்ருந்தாங்க
ஆ
அதுக்கப்றோ ஆ இப்போ இறால் சாப்ட்டதுக்கப்றோ இந்த ம் மண்டைல அந்த ட்ரீட் மெண்ட் போனதுக்கப்றோ மண்டைல காதுலல்லா சரியாயிட்டு அதுக்கப்றோ நா பவுன் தோடே போடுறது ஸ்கூல்ல திட்னாலு என்ன வேண்ணாலு பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு குட்டியா ஒண்ணு வாங்கி போட்டுர்றது அதுதா மூணு நாலு வச்சிருக்கே
ஒத்துக்காதுக்கா பவுனுதா ஒத்துக்கு எனக்குலாமே பவுனு செய்ன ங்ல எதாவது செயின் போட்டா ஒ அரிச்சு அரி ப்புனா அரிப்பு தாங்க முடியாது அ ஒண்ணுமே போடாம கயிற மட்டும் வேணாலும் போட்டுக்கறே கவரிங் செயின் வேண்டாங்குற மாதிரி ஆயிடுது
ஆமா ஆமா எ சேரிம்மா ஒரு கால் வருது நா உங்கள கூப்புட்றே திருப் பியு ம் ஓகேம்மா பாய்